ஆ கேக்குதா
ஹலோ சொல்லுங் ஆ கேக்குதுங்க
சேர் சேர் சேர் சேர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக் சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு வீட்ல இருக்கீங்களா வெளில போயிருக்கீங்களா
இல்லல்ல கும்பகோணம் வந்திருக்கே
அப்டியா சேர் சேரி
ஆமா ஆமா மூணு நாள் லீவு
ஆமா பசங்க லீவு அது பசங்க எங்கயாது கூப்பிடுதுங்க
ஆமா
ஆ எங்கயு அழைச்சுட்டு போறது வெயிலா இருக்கு அது டயடா இருக்குன்னு உட்டாச்சு
ஆமா ஆமா என்னா பண்றது எங்ளுக் லீவு உட்டதுதா பெரிய விஷயோ ஸ்கூல்ல லீவ் உட மாட்டாங்க சனிக்கிழமையு வர சொல்லுவாங்க
சேர் சேரிங் இப்ப உங்கள்கு எக்ஸாம்லாங்க எக்ஸாம் லா கெடையாது அதனால லீவ் வுடல அவுங்ளுக்கு
ஆ எப்பேய்மே எங்ளுக்கு உண்டு ஆமா எவ்ரி சாட்டர்டே உண்டு
சட்டர் டே உண்டு எ எந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஆ சேர் சேரிங்க
ம் ஒர்க் இருந்தாலு இல்லனாலு வரவாங் வர சொல்லுவாங்க
அப்டியா
ம் ம்
ஆ கோயிலுக்லா போவீங்ளா பசங்கல வச்சுட்டு வெளில
ஆ போவோ நீங்க போவீங்ளா இப்பதா நாங்க அது லீவுல வந்துட்டு கொடைக்கானல் போனோ கேர்ளா போனோ
ம்
ம் கொடைக்கானல் வந்து ஸ்கூல்ல அழச்சிட் போனாங்க மேம் அழச்சிட் போனாங்க
பரவாயில்லயே பசங்கல்லா வந்சுகளா ஃபேம்லியா போனீங்ளா
இல்ல இல்ல பசங்கள அழச்ட்டு வர சொன்னாங்க பெரிய பாப்பாவ மட்டு அழச்ட்டு போனே ஆப் ஆமா ஆ ம் அப் அப்றோ வந்துட்டு கேர்ளா போனோ அது ஃபேமிலியா போனோ கேர்ளா
ஓகேங்
அது ஒரு நால் நாள் ஆச்சு நல்லா இருந்தது பிளேஸ்லா ஃபுல்லா மல மல தா
ஆமா நீங்க இந்த மழ சீசன்லே இதுலேய மாட்டிடீங்க மழயாவே மாட்டிடீங்க
அந்த மழை இல்லை அந்த மழை இல்லை மலை
ஆ ஓகே ஓகே
ஆஹா ஆஹா
ப
நல்லா இருந்துது பழனி போயிட்டு வந்தோ ரிட்டன் வரும் போது அப்றோ வந் து இது ம் மிவுங்க அது என்ன கனக்கம்பட்டி சித்தரா
ஆமா
வ வழி வர வழில பழனி போயிட்டு திரும்பி வரும் போது அவரோட இது இருக்கு அங்க அவரோட கோயில் சூப்பரா இருக்கு அது
சமாதி மாறி இருக்குமாங்க
சமாதி இருக்கு சமாதி இருக் கே அந்த எடமே பாத்தீங்ன்னா அவ்ளோ பெருசா இருக்கு நம்ப கும்பகோணத்துல பாதி பிளேஸ் அவன் ன்ற மாறி இருக்கு அவரோட எடோ நல்லா சிறப்பா இருக்கு ம்
கேள்விப்பட்டுருகே ரொம்ப அமைதியா இருக்கு கேள்விப்பட்ருக்
ஆமா ஆமா நல்லா இருக் கு நீங்க எனி டைம் போனாலு உங்களுக்கு அன்னதானம் அங்க குடுப்பாங்க
உண்ட செரி ஓகே
நல்ல ஒரு கோயிலா இருக்கு
நீ அங்க எப்டி லன்ச்ல போய் ச சா எட்த்து எடுத்துட்டீங்ளா இல்ல எப்டி அங்க போம் போது சாப்ட்டுப்பீங்ளா
அது வந்துட்டு கடைல தா சாப்ட்டுக்கிட்டோ
சேரிமா
ஏன்னா வந்து ஆ அது ஆனா கேர்ளா சாப்பாடு எங்களுக்கு செட் ஆவுல புடிக்கவு இல்ல ஆன்னால மல்லுக்கட்டிதா சாப்ட்டோ நம்பளோட ஃபுட்டு மாறிலா இருக்காது அங்க
ஆ டிஃப்ரெண்டா இருக்கு
புடிக்காது மொதல்ல யாருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டு தா புடிக்கும்
அம் சேர்தா டிராவல் பண்ணாத மார்தா இருக்கு
ஆமா இல்ல அந்த சாப்பாடு எப்டின்னா அரிசி வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கு
ஆ
சாம்பாருன்ற பேருல ரசத்த ஊத்துறாய்ங்க
ஆ
ஐய ஆலப்புழா போனோ அங்க அது கொஞ்சோ என்ஜாயா இருந்துச்சு
அ நல்லாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பா
அது நல்லா இருக்கு ஆழப்புலா போட்டிங் போனோம் த்ரீ ஹவர்ஸ்சு ஒரு ஆளுக்கு நானூறு ரூபா ஒரே போட் டிங்க நல்லா இதுலேர்ந்து அங்க நல்லா ரிட்டர்ன் வரைக்கு அங்யே ஏதாவது ஹோட்டல் மாறி இருக்கு
கிளீனா இருந்துச்சா அங்க அந்த எடத்துல போட்டிங் போனீங்ளே நல்லா இருந்ச்சு
நல்லா இருந்துது நல்லா இருந்தது
சேர் சேர்
நல்லா இருந்தது போட்டிங் நல்லா இருந்துச்சு
சேர் சேரி கேர்ளா எத்தன நாள் போயிருந்தீங்க போர் டேஸ்சா ஆ த்ரீ டே
ஆமா
சேரிங் சேரி
நல்லா இருந்தது கொடைக்கானு நல்லாதா இருந்துச்சு ஆமா செமக் குளுரூ நிக்கவே முடியல அப்டியே ஐஸ் மாதிரி அப்டி குளுரூது
அப்படியா அ அ வாய் ஏக்ல கிளைமேட் ஏதா இருக்கு அப்டியே உட்டாச்சு
ஆமா ஃபேன் கிடையாது ஒரே நீங்க கால வச்சீங்கன்னா ஒரே சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு நம்பல்லா அங்க இருக்க செட்டே ஆவாது
அ இங்க இருந்து எவ்ளோங்க டிராவல் டைம் அது கொடைக்கானல் மட்டு
கருக்கல்ல மூணு மணிக்கு போயிட்டேன் டவர் இருக்குன்னு நினைக்க
எயிட் அவரு அப்ப திருச்செந்தூர் அந்த இது அப்பவரு உங்களுக்கு அவ்ள பேரும் நாங்க மட்டு கடைசியா ஃபேமிலியா திருச்செந்தூர் தா போன அதுக்கப்றோ எங்கயு போல
ஆ பக்கத்தில ஏதோ சவுண்டு் கேட்குறாப்பள்ள இருக்கே கொஞ்சோ தள்ளி வாங்க
ஆ ஓகே ஆண்ட்டி சேர் சேரி
அதா ஈவினிங் ஒரு ஏழ்ரை எட்டு மணிக்கு கிளம்பனோ காலைல மூணு மணிக்கெல்லா கொண்டு போய் விட்டாப்ல அந்த மல டர்னிங் பஸ்சு வந்து கொடைக்கானல் போம்போது இப்டி வளைஞ்சு வளைஞ்சு போறதெல்லா இருக்க ரிஸ்கே
ஆ ரொம்ப ரிஸ்க்குங்க
ஆமா அதெல்லா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களாலதா அதெல்லா பண்ண முடியு
அது பிராக்டிஸ் ஆயிட்டா தெரியாது சேர் சேரி இந்த ஒரு பசங்க தான அவங் போ மாட்டதுங்க போனீங்களா ஆமா சேர் ஓகேங் ப்ரோ அவ்ளதா ஆ சாப்ட வந்திருக்காங்க இதோ வந்து பேச சொல்றே கட்டாயிரு இந்தா ஒரு ஒரு ஃபை செகண்ட் ஆ ஒகேங்